ஹலோ ஆ நல்லா இருக்கீங் கேக்குது நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே அப்றொ எப்டி போய்ட்ருக்கு
ம் நல்லா போய்ட்ருக்கு சிஸ்டர் நம்ப வேணா எதனா ஒரு டாப்பிக் பேஸ் பண்ணி பேசலாமா
சொல்லுங்க என்ன டாபிக் பேஸ்லா ஓகே பேஸ்லா சொல்லுங்க உங்க காலேஜ் லைஃப் பத்தி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எப்டி போயிருக்கு உங்க காலேஜ் லைஃப் லா முன்னாடி
என்னுடைய காலேஜ் லைஃப் கொஞ்சொ நல்லா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்றொ நானே கா க்ளாஸ்ல எதனா ஒரு சம்பவொ ஒண்ணு பண்ணிட்டு மேம் கிட்ட மாட்டிக்கின
ரொம்ப ரக்கடான பொண்ணோ
அப்டி கெடையாது எனக் புடிச்ச மேம் ஒர் த்தங்க என்ட்ரி குடுத்தாங்க நா அந்த குஷில கொஞ்சொ கத்திட்ட என்னோடைய எச் ஓ டி மேம் பக்கத்துலந்தத நா க வனிக்ல அவ்ளதா இந்த மேம்க்கு க்ளாஸ் ஹேண்டில் பண்ண தெரில அப்டின் சொல்லி
ம்
ப்ரின்ஸ்பல் ரூம் வரிக்கு அந்த மேம கூட்டிட்டு போயிட்டாங்க எச் ஓ டி மேமு லெட்ரல்லா எழுதி குடுத்து அந்த மேம்ய இதுக்கப் உங்கக்கிட்ட இதுக்கப்றொ நா பேச மாட்ட உங்கிட்ட நா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேஸ்ன து ஏந் தப்புதா இதுக்கப்றொ ஓங்ட்ட பேச மாட்ட அப்டின் சொல்லி விட்டுட்டாங்க ஒன் இயர் கழிச் அப்றொ பேசிட்டாங்க பட் ஆனா நா அந்த பண்ண ப்ளாக் மார்க் வந்து இந்த பொண்ணா அடங்காது ஆனா அதே பேரு நா ரிட்டன் மா மாத்தனூன் நெனச்ச கரெக்டா செகண்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ள மாத்திட்ட இந்த பொ
ஆ
ண்ணுண்ட்டு பட் ஆனா இந்த மாதிரி கேங்கா பண்ணுவோ கேங்கா மாட்டுவோ தனியா மாட் டு மாட்னா பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்டின்றதுனால எல்லா பண்ணிட்டு
ஓ சேரி சேரி அப்டி ஆ நீங்க எப்டி ஹாஸ்டலா இல்ல டேஸ்காலரா நீங்க வந்துட்டு அ ஓ அப்ப சூப்பர் ஆ அதா வீட்லருந்தே ஜாலியா போயிட்டு வந்துருக்கீங்க
ஆம்மாமா அதுவுமே ஆஃப்டர்னூன் ஷிஃப்டுதா சோ ஒன் தேட்டி டூ ஃபை தேட்டி
ஓ ஈவ்னிங் காலேஜ் மாரியா
ஆமா மார்னிங் நானு அப்டே பார்ட் டைம் ஒர்க் மாதிரி பண்ணுவே ப பேர்ஸ்னல் லோன் அந்த இதெல்லா போய்த்திருட்னே நைய்ன்
ஓகே ம் என்ன ஒர்க் பண்ணிட்ருந்தீங்க அப்போ
பேர்ஸ்னல் லோனு
ஆ ஓ ஓகே ஓகே ஓகே ம் ம்
அதுவுதா அது டார்கெட் பேஸ்தா இதா இருக்கு மந்த்து வந்து ஒரு ஃபிஃப்டீன்லாக்ஸ் பண்ணா
ம் ம் ம் ம் ம்
க்கு வந்து முடிச்சுருவ வா அவுங்க ஃபிஃப்டீன் லேக்ஸு டுவென்ட்டி லாக்ஸ்லா பண்ணி ஃபைல்லு அ ஆ ஃபை ஃபைக்கேன்றதே ஒரு சவன் கே கூட வாங்கிருக்க பட் ஆனா மத்த டைம்லல்லா முடிக்க முடியாதுல
இப்ப முடிக்கலனா உங்களுக்கு எதுமே தரமாட்டாங்ளா
அப்டி சொல்லுவாங்க ஆனா வந்து சேல்ரி கர்ட்டா குடுத்துர்ந்தா இருந்தாங்க லாஸ் ட்டா ஒரு ஸுரோல இருந்தப்பதா சேல்ரி குடுக்க மாட்டேன்றா மாரி இது பண்ணாங்க ஆனா குடுத்துட்டாங்க சேர் இதுக்கப்ற இதுல இருந்தா செட் ஆகாது அப்டின்றதுனால நானே நின்னுட்டே எக்ஸாம் வருது நானு என்னது அப்டின்ட்டு மே இப்பையு கால் பண்ணி கூப்ட்டுன்தா இருக்காங்க ஆனா அது செட் ஆகதுல்லையா அந்த மாரி சேல்ரீல்லா தர்லனா
மே உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே வேற இருக்குன்டு இப்ப
அது எப்டினா நா ஒரு டென் டேஸ் தொடர்ந்து கால்ஸ் எடுத்துட்டே இருப்பே நம்பளுக் கெடைக்கிற வரைக்கு அது சிஸ்டம்ல தா கால்ஸ் கனெக்ட் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் நம் அட்டன் பண்ணி லோன் வேணுமா அப்டின்ற மாரி கேட்டு அவுங்கிட்ட டீட்டெயல்ஸ்லா கலெக்
பண்ணணு
ஒரு டென் டேஸ் நல்லா ஒர்க் பண்ணுவே காலேல இருந்து ரெஸ்ட் எடுக்காம அந்த மார்லா அதுக்கப்று ஃப்ரீ ஆய்டுவ நம்ம டார்கெட் முடிஞ்சுசின்னா இதுக்கப்புறோ பண்றது டார்கெட் ஃப்டீன்லாக்ஸ் முஞ்சதுக்கப்புறோ நம்ம எவ்ளோ பண்றமோ அதுல்லா நம்ளுக்கு இன்சென்டிவா கனெக்ட் ஆகு
அ ஓ ஓகே இப்போ நீங்க பண்ற ப்போ நெறைய பேரு சொல்வாங்கல்ல நா வேல பாத்துட்டே இந்தா ஒக்காந்து இந்த மாரி லோன் கால்ஸா வந்து என்னை டிஸ்டப் தா பண்ணுது அப்டினீட்டு சோ சம்டைம்ஸ் அந்த மாரி நீங்க கால் பண்றப்ப ரொம்ப ரூடாலா ரெஸ்பான்ட் பண்ணிரு க்காங்ளா ஏ ஏ டிஸ்டப் பண்றீங்கன்
ஏமா நா ஜஸ்ட்டு என்ன பண்ணுவன்னா கால் பண்ணி இந்த மாரி எ கம்பெனி நேம் சொல்லி இங்க கால் பண்ணிருக்கே நா கம்பெனி மீன்ஸ் நாங்க கம்பெனி பேர் சொல்ல மாட்டோ என்னென்ன பேங்க் கூடலா நாங்க அட்டாச் பண்ணிற்கோமோ அந்தந்த பேங்க் கூட பேசுவோ அதுமே எப்டி தெரியுனா அவுங்க கொஞ்சொ பெரிய கம்பென்ல ஒர்க் பண்ணாங்கனா கேட்டகிரி ன் சொல்லி இருக்கு அது எப்டி பண்ணுவாங்கனா ஒரு அஞ்சு நிம்ஷத்துக் மட்டு எல்லாருக்கு கால் கனெக்ட் பண்ணுவாங்க இந்த மாரி கேட்டகிரியே அவுங்களா லோன் வேணுன் சொல்லி வெய்ட் பண்றவுங்களுக் காக இந்த மாரி அஞ்சு நிம்ஷ கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம லக்கு நம்பளுக்கு ஓகே இருந்துச்னா நம்ப ஒ ரு அஞ்சாறு கால்ஸ் முடிச்சுடனா ஓகேவாய்ரு மத்தவ்ங்ளா கால் பண்ற எதுக்குமா நம் வெயிட் ப பண்றீங்க ஆல்ரெடி ஏமாத்துனது பத்தாதா அந்த மார்லா கேப்பாங்க நா என்ன பண்ணு
பண்ணுவனா அப்டே கால் ஆல்ரெடி ஹெட்செட் மாரி போட்டுதா கேட்டுட்ருப்போ
நா சைலண்ட்டா மியூட் பண்ட்டு அப்டே சொல்றதுலா கேட்டு ஓகே சார் தேங்க்யூ சார் அப்டின்ட்டு வெச்சிருவே ஏனா நம்ப ரிட்டன் அவரு எதுனா பேசி சொ
ம்ம் ம் ம் இன்னொன்னு அவுங்க என்ன நெலமேல இருக்காங்களோ
ஆனா மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மார்லா பேச மாட்டாங்க நறிய பேருக்கு இப்ப லோன் தேவப்படுதுனல நானு இப்ப லோன் வேணுமானு கேப்பேன் இல்லமா ஆல்ரெடி போயினு இருக்கு அப்படின்வாங்க சரி ஓகே டாப்பப் பண்ணிக் குடுக்குரன் நீங்க ப்போ எவ்ளோ லோன் போய்ட்டு இருக்கு
இருக்கு அவுங்க இப்ப எப்டினோ பை லக்ஸ் ஒரு டூ லக்ஸ் த்ரீ லக்ஸ் இருக்கூ
நாம என்னபன்னனு இன்னே டூ லக்ஸ் வாங்கி குடுக்லா மொத்தமா இன்னு ஃபைவ் லேக்ஸா அந்த மாரி டாப்பப்ஸ் சம்மந்தமா பேசுவ ஆனா எப்டின்னா
எப்டினா நா பேசி லோன் வாங்க வெச்சிருவ
சப்போஸ் அவுங்க லோன் வேணான் சொன்னாலுமே வேற ஒரு பேங்க்ல போட்டு பெர்சன்டேஜ் கம்மியா
கம்மியா வாங்கி தாரேன் சொல்லி பண்ணி குடுத்துருவ ஆ கேக்குதுங்களா ஹலோ
நீங்க எதுவு இந்த மாரி பார்ட் டைம் வேனா ஒர்க் பண்ணிருக்கீங்ளா
ஃபஸ்ட்லந்தே அப்டியே ரெகுலரா தான் ஒர்க பண்ணிட்ருக்கேன் நா காலேஜ் படிக்கரப்பே கேம்பஸ்ல செலக்ட் ஆனதுனால அப்டியே காலேஜ் முடிச்சுட்டு அப்டியே கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன்
ஆ எத் என்ன எவ்ளோ இயர்ஸ் ஆகுது
நா முடிச்சு நா டென் இயர்ஸ் ஆகுது நா டென் இயர்ஸ் ஆ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நானு
காலேஜ் முடிச்சு டென் இயர்ஸ் ஆகுதா ஐயோ அப்ப என்ன விட பெரியவங்ளா ஓகே ஓகே எனக்கு அது தெரியில பேசுறப்ப தெரியல என்னுடைய ஏஜ் மாரி தான் தெரியுது
ஆ ம் ஓகே சரி சரி மத்தபடி லைக் உங்களோட அப் வேற எப்டி லைக் ப்ப நீங்க காலேஜ்ல என்ன பண்ணீங்க உங்களுக்கு முடிச்ச உடனே ஜாப் எல்லா கிடைச்சிருச்சா இல்ல நீங்க
ம் நா வந்து காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பாங்ளே அப்பயும் அட்டன் பண்ணுவ அதுல நம்ம அதர்ஸ் காலேஜ்ல இருக்கிறப்ப சொல்வாங்க இந்த மாரி இருக்கு அப்படின்ட்டு நம்பளுக்கு இது அ காலேஜு ஓடி குடுத்தா போதும் போயிடுவேன் நானு அதனால த சொன்னாங்க அதே அட்டன் பண்ண கெடச்சிச்சு ஆனா நா போகல எ ஒ ஒரு சில கம்பெனிஸ்ல கொஞ்ச பெரிய கம்பெனிஸா இருக்குல்ல அந்த மா இன் ஃபோ அந்த மாரிலா இருகுல்ல போன அது லாங்கா இருக்கறதனால என்னால இது பண்ண முடியில அவுங்களுமே ஒரு இது வச்சிருக்காங்க இப்ப ஆபீஸ்ல இருந்து அவுங்க நம்ப வீடு வந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் இருந் தாதான் ஒர்க்கு அந்த மாரி எனக்கு செட் ஆகல அதுக்கப்புறோ இப்ப ஒர்க் பண்றது கேம்பஸ் இன்டர்வியூ என் ஃப்ரண்டு அட்டன் பண்ணா அவ பேய்ட்டு அவ ரெஃபர் பண்ணாத மாரி ஒரு கு இருக்கு அப்டின் சொல்லி செர் ட்ரை பண்ணி பாப்போனு ஒரு டூ டேஸ் போன ஸ்டார்ட்டிங்சுத்தமா செட் ஆகல நல்லா யோசிச்ச கால்ல இவ்ளோ எழுந்து கஷ்டப்பண்ணுமா அப்டின்ட்டு அதுக்கப்புற அங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாம்
ஓகே
போவோம் அப்டின் போன இன்னும் ஒன் இயர் ஆகல இன்னும் கம்ப்ளீட் பண்ணல
ஓ சரி சரி நீங்க காலேஜ் முடிச்சு எவ்ளோ வருஷ ஆச்சு
நா டூ தௌசண்ட்
பா சொல்றாங்க ஆனா ஆக்சுல நீங்க ஒரு விஷயத்துல மட்டு ரொம்ப இதுவா இருந்திருக்கீங்க கண்டிப்பா லைக் ஏதாவ்து ஒரு ஒர்க் போணு அப்டின் சொல்லிட்டு பிகாஸ் நா நறைய பேர் பாத்துருக்கேன் ஆ அ இப்ப எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த இது இருக்கு லைக் வேலக்கி போகணு அப்டின்றது பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு சின்ன கம்ஃபர்ட் சோன் இருக்குல்ல எல்லாருக் ளயு பட் உங்களுக்கு ரொம்ப டிட்டர்மைன்டா நீங்க வந்துட்டு இல்லப்போ ஏதாவ்து ஒண்ணு ஏதாவ்து ஒ இன்னு போய்ட்டே இரு அப்டிதா போய்ட்ருந்துருக்கீங்க நீங்க இது வெரிக்கு நா பாத்துது இப்ப நீங்க உங்ககிட்ட பேசுன்துல எனக் கதா தெரியிது
ஆமா நா ஒ காலேஜ் முடிஷ்ட்டு ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணே ஏன்னா அந்த வேற ஒரு கம்பெனில எனக்கு சொல்லிருந்தாங்க ஜாய்னிங் டேட்டு அதுக்காக வெய்ட் பண்ணிட் இருந்த ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கால் பன்னி இந்த மார் நீங்க அட்ரஸ் சேஞ் ஆய்ருக் கு உங்கள்து நீங் டென் கிலோமீட்டஸ் தாண்டி இருக்கீங்க அப்டின்னாங்க ஏனா அதுக்கப் ஆனா வேலைக் ஜா அந்த மாரி அட்டன் பண்ணி இன்டர்வ்யூ கெடச்சதுக்கு அப்றோ ஒரு டூ டேஸ்க் அப்றோ தா நா வீடு ஷிஃப்ட் ஆன வேற ஒரு வீட்டுக்கு லாங்கா சோ அதனால எனக்கு இன்டர்வ்யூ வந்து இந்த மாரி இது இருக்கு அப்டினா நா இல்ல நா பரவால்ல ட்ரை பண்ற என்னால முடியு வரதுக்கு அப்டின இல்ல மேம் நீங்க ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வர்வீங்க அதுக்கப்றோ உங்குளுக்கு டிஸ்டன்ஸ் செட் ஆவாது ட்ராவ்லிங் செட் ஆல்னா நீங்க இது பண்ணிடுவீங்க
ம் ம்
அப்டி நடுவுல ஸ்கிப் பண்ணா உங்களுக்குதா அது பிளக் மார்க்கா இருக்கு‌ அப்டின்ற மாரி சொன்னாங்க சேரி எனக்கு பரவால்ல எனக்கு வேணா ஒர்க்கு இல்ல நீங்க இது பண்ணிடுங்க அப்டின் சொன்ன செரி நீங்க லெட்ரு மாரி எனக்கு ஃபார்மட்டு சென் பண்ணுங்கன்னாங்க அனுப்பிட்டு அந்த வேலய விட்டுட்ட அதுக்கப்புறோந்தா சேரி இத விட்டா வேற என்ன வே டக்குனு எதனா ஒரு வேலைக் போயில்லா வீட்ல இருக்க வேணான் சொல்ட்டுதா அப்டே டக்குன் இந்த வேலைக்கு போய்டே
பரவால்ல சூப்
ஒரு பிஃப்டின் டேஸ் கூட வெய்ட் பண்ல காலேஜ் முடிஷ்ட்டு அப்டே கெளம்பிட்ட அந்த வேலைக்கி
ஆக்சுலா அது நல்ல து ஏனா நம்ம ஒரு சின்ன கேப் எடுத்தாலு நம்ளுக்கு அந்த ரிலாக்சேஷன் கெடச்சிச்சுன் வெச்சுக்கோங்ள அதுல இருந்து வெளில வர்றதுக்கே நம்ம ஒரு டைம் பீரியட் எடுத்துப்போ சோ அதுக்கப்புறோ மறுபிடியு ஒரு சோம்பறித்தனோ இருக்கு எப்பயுமே தேட்றறதுக்கு வந்துட்டு ஆ பட் பரவால்ல அந்த விதத்ல ஏனா நாஸ்ல இ இப்ப எங்களோடது வீட்ல லைக் என்னோட கசின்ஸு அதெல்லா பாப்போல்ல பட் அவுங்களுக் அந்த ஒரு இது இருக்கு கோ எப்பயுமே அந்த ஒரு ரிலாக்சேஷன் தேவப்படுது அவுங்களுக் வந்துட்டு அப்ப நா சொல்லுவ கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆனீங்னா திரும்பவு அந்த அ அந்த ஒரு ஆக்டிவ் ஆகறதுக் கொஞ்சு டைம் ஆகு அப்டி இருக்காதீங்க டக் டக்குனு வேலைக்கு போய்ட்டோன் வெச்சுக்கோங்கள அப்ப தெரியாது ஒரு நம்ம வீட்ல இருந்து பழகிட்டோ னா அது ரொம்ப அடிக்ட் ஆய்டுவோ நம்ப வந்துட்டு பட் அந்த விதத்துல நீங்க ரொம்ப ரொம்ப டிடமைண்டா இருந்திருக்கீங்க வந்துட்டு ம் இட் இஸ் குட்டு அ இருங்க எனக்கு ஒரு கால் வருது
ம் ஓகே